நண்பா காலை காலை வணக்கம் நண்பா என்ன பண்றீங்க நல்லா இருக்கங்களா வீட்டல என்னன
ஆஹ நல்லாருக்க நண்பா இப்பதா நண்பா பையன் பாத்தீங்கன்னா பா பாத்ரூம் போயிட்டா நண்பா இப்பதான் அள்ளி போட்டு கழுவி விட்டுட்டு இருக்கா நண்பா நீங்க ப
நான் இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்னி வந்துச்சுங்க ஏழு மணிக்கு ஏழுல இருந்து எட்டை கால் வரை தனி வச்சு புடிச்சங்க புடிச்சட்டு சும்மா உக்காண்ட்டு இருக்கறங்க அம்மா இப்போ தான் சமையல் முடிச்சுட்டு துவைக்கிறதுக்கு போயிருக்காங்க அப்பா இனமே தாங்க வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடடுறதுக்கு உட்காரணுங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சமையலுங்க
இங்க இன்னும் சாப்பிடலீங்க இனிமதிரிதாங்க சமைக்கணும் தோசை தான் ஊத்துறன்ட்டு இருக்காங்க இன்னுமே ஊத்துல சட்னி அரைக்கிருனாங்க அதுவும் கூட இன்னும் அரைக்கல பையனுக்கே கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குங்க பையனை பாார்கக்கணும் அவனுக்கு பாாரத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டணும் அதுலயே டைம் அதிகமா போயிடுதுங்க இப்ப அததுங்காட்டி அதெல்லாம் முடிச்சு ட்டு இப்ப பண்ணாங்கன்னா இனிமேல் தாங்க சாப்பிடணும்
ஏன் ஒன்னும் மணி பத் நான் இன்னும் சாப்பிடலங்க இனிமேல் தான் சாப்பிடணும் இங்கே பாத்தீங்கன்னா பருப்பு உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க உப்பு பருப்புன்ன ரசம் வச்சிருக்காங்க அதுதாங்க இனிமேல் தாங்க ஒரு புடி பிடிக்கோணுங்க அங்க இன்னும் பத்து மணிக்கு மேல ஆச்சு இன்னும் எதுவுமே சமைக்கலேங்கிறீங்க ஏதாவது சமைக்கிறக்கதா பிளானதான் வச்சுட்டு இருக்கீங்களா இனிமேதான் ஏதாவது பண்ண போறீங்களா
நீங்க பத்து மணியாச்சு நீங்க ஒன்னும் சாப்பிடல இல்லைங்க நீங்க சாப்படுறக்குள்ளயே நாங்க இப்ப பண்ணியிருவோங்க ஏன்னா வெரு சட்னி தேங்காய் சட்னி அரைக்கிறோம் மாவ கலைக்கி அப்படியே தோசை ஊத்துறோம் அவ்வளவுதாங்க பெருசா ஒன்னும் பண்ணலீங்க மத்தியானத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்கு தெரியலீங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க நல்லதுங்க எங்க வீட்டுல மதியம் துக்கும் இதுக்கும் சேர்த்துதாங்க இப்பபைக்கும் ரசம் வச்சிருக்காங்க இனிமேல் தாங்க சாப்பண்ணுங்க இனிமேதான் சாப்பலாம் அப்பா வந்த உடனே சாப்பிடறகு உட்காந்துருனுங்க சாப்பிட்டு போட்டு உட்கார்ந்தோம்னா எ வேலைய எல்லாம் இருக்குதுங்க அந்த வேல எல்லாம் முடிஞச்சு கொடுத்தாங்க மத்தெல்லாம் பண்ணோன்னு உங்களுக்கு எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சுச்சுங்களா இல்ல தோசை நீங்க ஊத்துவீங்களா மனைவி ஊ துவாங்களா
இல்லைங்க நான் தாங்க சட்னியரையிச்சு ஊத்தலாம்னு இருந்தேங்க இப்ப பாத்தீங்கன்னா மனைவி வேணா உனக்கு வேலை இருந்துச்சுல நீ பாரு நானே ஊத்திக்கிறேங்கிறாங்க சரி அதுங்காட்டி தான் மழை எல்லாம் லைட்டா தூ துளி துளி துளிங்க ஒய்ஃப் இப்படி சொன்னோடனே மழை பத்துங்கன்னா தட்டி எடுக்க ஆரம்பிக்குது
பரவாயில்லைங்க நல்லதுங்க வறட்டு வருட்டுங்க இல்லங்க அதிசய மனைவி சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்ப நீங்க ஒரு மனநிலை இருக்கும்போது இப்படி சொல்லுவாங்க இன்னொரு மனநிலை இருக்கும்போது பாார்த்தீங்கன்னா நீ பண்ணு நான் பண்றேன் நானே பண்ணுமா அப்படின்ல்லாம் சொல்லுவாங்க அது ஏல்லாமே பெருசா எடுத்துக்க கூடாதுங்க ஆஹ நல்லா இருக்கும் சிரிக்கும்போ நம்ம சிரிச் முறைக்கு போது முறைச்சுட்டு போயிருங்க அவ்வளோ
ஆமாங்க அப்படிதாங்க காலம் போயிட்டு இருக்கு
உண்மைதாங்க உண்மைதாங்க
அப்படிதாங்க போயிட்டு விட்டுருக்கு
உண்மைதாங்க உண்மைதாங்க என்ன பண்றன்னு தெரியலீங்க இப்ப நீங்க என்ன வகையான வண்டி வச்சிருக் கீங்க
நா பாத்தீங்கன்னா அந்த வகை வண்டி வச்சிருக்கேங்க ஆனா அந்த வகை வண்டி இவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுங்க நீங்க எந்த மாரி
நான் இந்த மாதிரி வண்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வண்டி வச்சிருக்கதுனால பாத்தீங்கன்னா இந்த மாரி மைலேஜ் வந்து கொஞ்ச அதிகமாவே குடுக்குதுங்க கம்மியான மைலேஜ் வச்சிட்டு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது இல்லலைங்களா நீங்க எந்த மாதிரி மைலேஜ் வச்சிருக்கீங்க வண்டி
நான் அந்த மாரி மைலேஜ் வண்டி எடுத்து இருந்தேன்னா மைலேஜே சுத்தமா கிடைச்சிருக்காங்க இந்த மாரி வண்டி எடுச்சங்காட்டி இவ்ளவு மைலேஜ் கிடைக்குத இல்லங்க அதுவே பெருசுதானுங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க நீங்க காரு எல்லாம் வச்சிருக்கீங்களா இல்ல காரு இனிமேலும் தான் வாங்கணுங்களா என்ன மாரி ஐடியா வச்சிருக்கீங்க
நான் அந்த மாரி கார் எடுக்கற மாரி இருந்துச்சுன்னா இப்ப என்கிட்ட இந்த மாரி காசு இல்லைங்க இந்த மாரி காசு இருந்துச்சுன்னா அந்த மாரி காசு இருந்துச்சுன்னா அந்த மாரி கார் எடுப்பேணுங்க
ஓகே சேரிங்க நால நல்லதுாங்க பரவாயில்லைங்க உங்க வீட் வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு கல்யாண ஆயிடுச்சு சொல்றீங்க குழந்தை எத்தன வயசு ஆச்சுங்க எத்தன வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி நீங்க லவ் மேரேஜ் ங்கலாம அரேஞ்ச் மேரேஜ்ங்களா இல்ல எப்படி ரன்னிங் மேரேஜ் பண்ணீங்களா இல்ல வீட்டுல பாத்து பண்ணி வச்சாங்களா
இல்ல இல்லைங்க நான் லவ் மேரேஜ்ங்க ரெண்டு ஒன்ற வருஷமாட்டா லவ் பண்ணங்க லவ் பண்ணிட்டு அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணேன் கல்யாண பண்ணி இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷம் ஆனது மட்டும் இல்லாமனு பாத்தீங்கன்னா பையன் வேற ஒன்றர வயசு ஆச்சுங்க ஒன்றரை வயசு ஆமாட் ஆனது பாத்தாம அவனும் கொஞ்ச நல்லா வாழ பண்ணிட்டு இருக்கானுங்க பாடு பண்றது மட்டும் இல்லாம செல்லுக்கு செல்லு கொடுத்த தான் சாப்பிடுங்கறானங்க என்
இப்பத்தப்பமத்த குழந்தைகள் எல்லாமே அப்படித்தாங்க செல்லு குடுத்ததான் சாப்ப சாப்பிடனு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பெற்றோர்களாக நீங்க தான் வந்து கவனமா பாத்துக்கணுங்க ஏன்னா இப்ப வந்து இருக்க வந்து பாத்தீங்கன்னா செல்லு குடு செல்லு குடுன்னனு கேப்பாங்க அத நம்ம குடுத்துட்டோம்னா பெரியா பிர பிரச்சனில கொண்டு போய்நிப்பாட்டி இருங்க கண் குறைபாடுகள்லாம் நிறைய குழந்தைகளுக்கு இப்பல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்குதுங்கதுல்லாம நோய் தாக்கிருங்க
பெட்ரோல் வெல வேற அதிகமா போயிட்டு இருக்குங்க இதுல எங்கங்க குழந்தைய பார்த்துக்க முடியும் சொல்லங்க பாப்போம்
கண்டிப்பாங்க பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டரு பாத்தீங்கன்னா நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபதுக்குள்ள வந்துட்டு இருக்குதுங்க இப்ப மோடி ஏதோ நடவடிக்கை எடுக்கணுங்க பாக்கலாங்க எடுப்பாங்களாம் தெரியலீங்க விலைவாசி வே கிடுகிடுன்னு ஏறுதுங்க இறங்குற பாட்டவே காணங்க
ஓகே ஓகேங்க ஓகோங்க அதாங்க இறங்கறதுக்குல்லாம் வாய்ப்பு இல்லைங்க எல்லாமே ஏறிட்டுதாங்க போகும் இறங்குறதெல்லாம் எல்லாம் பத்து பைசா அஞ்சு பைசா வேணா இறங்குங்க பெருசா ஒரு ரூபா இரண்டு ரூபா இறங்காது அதெல்லாம் அதெல்லாம் அதிசியங்க அதிசயத்துல்ல ஆச்சுதா அது வந்து அறிவு அதி செய்யுங்க
இப்ப விலைவாசி வந்து இப்படி ஏறிட்டு இருக்குதுங்க அது தகுந்த மாதிரி நமக்கு வருமானம் வந்தாத்தாங்க சமாளிக்கிற ஆனா நம்ம போற வேலைன்னு பாத்தீங்கன்னா வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாவ தான் இருக்கு அது வருத்து புல்லா வேலையை வாங்கி போட்டு கடை சி நேரத்தில் நமக்கு இந்த இங்கிரிமேன்டுனு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபா போடுவாங்க அதை வச்சு நம்ம குடும்பத்தை தள்ளறதுன்னா ரொம்ப சிரமா இருக்குதுங்க உங்களுக்கு எப்படிங்க குடும்பத்தை தள்ளறதுக்கு எல்லாம் வருமானம் எ எப்படிங்க வேலைக்கு போய் கிடைக்குதுங்கள தொழில் பணி கிடைக்குதுங்க எந்த மாரி கிடைக்குதுங்க
எனக்கு எந்த மாதிரியும் கிடைக்கலங்க எனக்கு அந்த மாதிரி கிடைக்குறங்காட்டி இந்த மாதிரி குடும்பத்தை நடத்துடுங்க எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி எனக்கு நீங்க சொன்ன மாதிரி சிரமமா இரு அக்சுவல எனக்கு இந்த மாதிரி குடும்பத்த நடத்த முடியாதுங்க அது வஷயத்துல நான் பையன் நல்லா இருக்கானுங்க நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறத விட்டுருங்க வேலைக்கு போறத விட்டுட்டு ஏதாச்சும் பண்ணுங்க
ந்தாங்க இப்ப தொழில் பண்ணலா யோச்சுட்டு இருக்குறங்க கண்டிப்பா ஒரு தொழில் பண்ணிருவங்க ஏன்னா ஒரு ஏழு எட்டு வருமாவே நான் வெளியில போய் வேலைக்கு போய் பாத்துட்டேங்க வெளிய ஆளுகளுக்கு போய் நம்ம சம்பாதிச்சு கொடுத்த அவனுங்க நல்லா இருக்காங்கே தவிர அம்மா நல்லா இருந்த பட்டமே இல்லைங்க அதனால நம்மளாம் வந்து சொந்தமா நம்ம ஒரு தொழில் பண்ணோம்னா நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம சந்தோஷத்தை பார்த்துட்டு போயிடலாம்னுந்தாங்க நானும் தம்பி யோசிச்சுட்டு இருக்கங்க நீங்க ஏதாவது தொழில் பண்றீங்களா எந்த மாரி பண்றீங்க
நா தொழில் பண்றதுகுதா இஷ்டமில்லங்க எனக்கு பாத்தீங்கன்னா வேலக்கி போறேனா வரேனா அந்த டைகுள்ள வேல முடிஞ்சுருங்க வீட்டுக்கு வந்தமா ஜாலியே இருந்தமா ட்ரு வுங்க வேலக்கு போனாங்க சும்மா இருந்துட்டு அப்டியே எந்திருச்சு உட்காந்து எந்துருச்சி வரதாங்க அதங்காட் ல்ல பெருசா ஒன்னு தெரிலீங்க ஓர் முப்பரூவ சால்ரி குடுக்குறாங்க இப்பத்திக்கி இன்னு கொஞ்ச இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கனா நுப்பதெட்டுரூவா நாப்பரூவா பண்றனுராங்க பண்ணானுங்க எனக் என்னங்க பிரச்சன ஒல ஒடம்புல ஒரு உம் சொல்லுங்க சொல்லுங்க
பரவால பரவாலிங்க எப்டியாயிந்தாலும் நீங்க நாப்பதுரூவா வாங்குருகிறீங்க நாப்பதுரூவா வாங்குனாளுங்கே உங்கள வந்து இப்படிங்க போய் சும்மா உக்காந்து எந்துருச்சு வரவுங்றீங்க அங்க வேலயெல்லா அந்த மாரி உங்களுக்கு பெருசா எது வாங்குறது இல்ல போலிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருமானம் போதிய வருமானம் உங்களுக்கு போது இப்டின் நச்சீங்கன்னா நீங்க இந்த வேலயே நீங்க தொடர்ந்து பண்ணுங்க இல்ல அவுன நம்ம நாய் விட கேவலமா நடத்துறானுங்க இந்த சம்பளலா நமக்பத்துமா பத்தாது நம்ம ஒரு நாலு பேத்துகு முன்னாடி நல்ல வாழ்க்கய வாழ்ந்து காட்டணு அப்டின் நெனச்சீங்கன்ன சொந்தமா தொழில் பண்றதாங்க உண்மையலுமே நல்லதா சியோ
இல்ல இல்லங்க எனக்கு நாலு பேத்தோட ஒன்னாளா இருக்க தேவலிங்க நாலு பேரு கெடக்கிறாங்க அவனு நாலு பேரு எனக்கு நிம்மதியா இருக்கணுங்க எனக்கு இதுவே போதுங்க
ஏ சேரிங்க அப்ப பரவாயில்லிங்க தொடந்து பண்ணுங்க நா வந்து இப்டிந்தாங்க நாலு பேக்கு ஒன்னா நல்லாருக்கணு நம்ம ந நம்மளு குடும்பத்த வந்து தலைமந்து பார்க்துர மாரி வக்கணும் அப்டிங்குறக்காக போய்ட்ருக்க வேலய விட்டு போட்டு நா தொழில் தாங்க பண்ணலா நானும் தம்பியும் யோச்சுட்டு இருக்கோம் இதே செரிவட்டு வராதுங்க அவனுங்கிட்ட கைய கட்டி கால கட்டி அவ பேசுறதல்லா கேட்டுக்கிட்டு இதல்லா செரிபட்டு வராதுங்க சம்பளம் பத்
இப்பலிங் உம் இப்ப நீங்க சொல்றீங்க ஃபமலிய தல நுமுந்து பாக்க வக்கணுனு எல்லாத்தையுமே ஒட்டுக்க கூப்டு நின்னு மேல பாரு வெள்ளக்காக்கான் சொன்னீங் பாக்க போறங்க தல நிமுந்து
அது அப்டி பாக்குபோது பாத்தீங்கனா அது வந்து மூஞ்சுலே தானே கீழ விழுங்க அதெல்லா சரிவட்டு வராதுங்க இது வந்து நம்ம வந்து சிரிக்கற கால நேரங்கள் கிடையாதுங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம தல நிமுந்து பாக்கணுங்கரதுக்காக பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம குடும்பத்த முன்னேத்தி தான் ஆகணுங்க அதனால குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்கள் நம்ம நாலு பேரு நாலுவிதமா பேசுவாங்க அது நமக் சரிவட்டு வர்லீங்க அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக நா ஒரு தொழில் பண்ணலான்ட்டு ருக்கறங்க நீங்க என்ன மாரி பண்ணல இருக்கிறீங்க நெனச்சு சொன்னீங்னா நல்லா இரு
நா ஒன்னு பண்ற மாரி இல்லிங்க குடும்பத்துக்காக என்னங்க பண்றது அதா மாடா உழச்சுட்டுருக்கங்க வேலைக்கு போய் உக்காறங்க எந்திரிக்கிறங்க மாச மாச்சின்னா முப்பதாயிர வருதுங்க வருஷ வருஷ இன்கிரீமெட்டுங்க ஜாலியா இன்சென்டிவ் கெடக்குதுங்க சொன்ன காரங்களுக்காக வேலக்கில்லா போறதில்லைங்க அப் அவங்க என்ன சொன்னா நம்ளுக்கு என்னங்க ஆக போது நம்மக்கு தலயிலருந்து ஒரு முடி கொட்டாதுங்க நீங்க அது மாரி சொந்தகாரங்களுக்காக வாழாதீங்க மத்தனுக்காகவு வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க
சொன்னது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்க இருந்தாலும்ங்க ஆஹ் உங்க ராசிக்கு இந்த வருட பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லதுே நடக்குணு சொன்னாங்க ஆனா அந்த மாரி எதுவு நடக்லீங்க இருந்தாலு அந்த ராசிக்கான பலன வந்து எதிர்பாத்து நறய பேரு சோகத்தில் ஆழ்ந்துட்டாங்க இந்த மாரி இருக்கிறவங்க கிட்டல்லா நம வந்து அதிகமா பேசி நேரத்த செலவழிக்க கூடாதுங்க இருந்தாலு பாத்தீங்கன்னா நல்லது நடக்கணு நம்பிக்கிட்டே இந்த வாழ்க்கய ஓட்டுங்க
அப்படி தாங்க நா ஓட்டிட்டு இருக்கங்க ஜோசியகாரன் சொல்றதுத நம்புனு காட்டிதா நா கொஞ்ச நாளு டிப்ரஷன்ல இருந்தங்க இப்ப அவ சொல்றதல்லா போட மயிருன் சொன்னாங்காட்டி இப்ப ஜாலியா இருக்கங்க
நல்லது நல்லதுங்க இ நெறய பேர் சொல்றத கேக்லாங்க இருந்தாலு கேட்டுதா வந்து நம்ல நம்பிகிட்டு நம்ம பொழப்ப விட்டுகிட்டு அது நடக்கும இது நடக்குனு யோசிச்சிட்டு இந்தால்லா முட்டாள் தனங்க அதனால பாருங்க உங்க ஊ முயற்சிக்கான ஒரு ஒரு தொழில எழுத்து குங்க நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் பரவாயில்லைங்க அதுல உங்களோட பங்க வந்து போடுங்க பங்கு இல்லினாவே உங்களுக்கு பங்கு தாங்க
இப்ப எனக்கு ஒரு காலி இடம் இருக்குங்க ஏர்டெல் வாடிக்கையாளர்கிட்ட சொன்னும்ன்னா அந்த இடத்துல ஒரு டவரை வைப்பாங்க மாசம்மாச்சின காசு கொடுப்பாங்க எனக் க்கு ஒரு வேல வந்துருச்சுங்க
ஒரு நல்லது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உ கடைசி காலத்துல உங்களுக்கான பலன் வந்து சேரும்ங்க நல்லதே நடக்கும்ங்க நீங்க வந்து மத் தவங்களை கைகட்டி வா நிக் ருக்கிறத விட உங்களுளுக்கு ஒரு வருமானம் ஈட்டலாம்ங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க
அது நான் சொல்றது நீங்க சொல்றது உண்மதாங்க அத் து நான் பண்ணிட்டேனா எனக்கான வருமானம் வருங்க சைடு இன்கம்மாவும் வச்சுக்கலாங் மெயின் இன்கமும் வச்சுக்கலாங்க நம்ம எடுக்கிற மாரி அப்படியே வச்சுக்கலாங்க அது எடுத்து ஜோப்புல வச்சுக்கல எடுத்து பீரோல வச்சுக்கலாங்க அதை தூக்கி பேக்ல போட்டுக்கலாங்க
உண்மைங்க உண்மைங்க நல்லதே நடக்கும்ங்க உங்க கூட பேசினதுக்கு ரொம்ப நன் ன்றிங்க மீண்டும் நம்ம இணையலாங்க இன்றைய பொழுது நல்லபடிய விளிக்கிற வாழ்த்துக்களு